ஹலோ ஹலோ
ஓகே சொல்லுமா இவ்ளோ சீக்கிரமா பண்ணியிருக்கே ஏ பிரச்சனையா
இல்ல பாப்பாவுக்கு நாளைக்கு ஸ்கூலு
சரி
எங்க இருக்க அம்மா வீட்ல இருக்கியா
நா இல்ல எங்க மாமியார் வீட்ல இருக்க
அப்டியா அம்மா வீட்டுக்கு போனீன்னா நாளைக்கி நி என்ன செய்யறியோ அப்டியே எடுத்துட்டு வந்து ஒரு கப் பாப்பாக்கூ குடுத்துரு
இல்ல நா ஸ்கூலுக்கு போல அவர் தா ஸ்கூலுக்கு போராரு நாளைக்கு
செரி நா அவரு கிட்ட குடுத்து வுட்டுரியா
ஏன்னா காலையல நா போறது கெடையாது
ஆஹா
இங் இங்க இவ சின்னவதா கூட்டிட்டு வரா
சரி சரி
எனக்கு அங் வேலையிலே லேட் ஆய்டுது
அப்டியா
ஆமா சீக்கிரோ வரும்போது மட்டு ஆட்டோல போய் பசங்கள கூப்னு வரேன் அப்டின்னு சொல்லிடு
ஆ செரி செரி வேணாங்குறியா
ஏன் சமைக்கல அவங்க மாமியர் இல்ல
ஆஹா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்ல கொஞ்சோ அறக்க பறக்க இருக்கூ
ம்
அதனால அம்மாக்கிட்ட வந்து ஆசிர்வாதோ வாங்கிட்டு போனும்ல
ஓ செரி செரி ஓகே ஓகே
அதனால அப்டியே நா அப்டியே எழுந்து பாப்பா கெலப்பி விட்டுட்டு வந்துருவே தம்பி வேற இருக்கான்ல
ம் சேரி அப்ப என்ன வேணு அங்கட்ட பர்ஸ்ட்டு சொல்லிடு
சும்மா கால்ல டிஃபன் மட்டு
அதுதா என்ன வேணு சொல்லிடு அப்பறோ ஏதாவது இல்ன்னா அப்பறோ அந்த டைம்ல போகணு
ஆ பூரி ஏறி போட
செரி செரி அப்பறோ தொட்டுக்க
தொட்டுக்க அவனுக்கு டால் மாரி வெச்சா கூட ஓகே தா
ம் ம் இல்லன்னா அவளுக்குதா அந்த கடையில புடிக்குல்ல அங்கயே வாங்கிட்டு வந்து வச்சிரவா
செரி செரி
ம் அதனால என்னா பண்றது நாளா அங்க வந்து ஒரு நாள் ஜீப்பேதறாங்க ஒரு நாள் கையில வேணுன்றாங்க நேத்தே இப்டிதா முப்பதுரூபா எடுத்துட்டு போயிட்டா நாளே நாள் இட்லி வாங்ட்டா ஆமா நேத்து நீ வேலைக்கு உட்டுட்டு போனியே பாப்பா நேத்து உட்டுட்டு போனல்ல அது சாந்திரதான கூட்டிட்டு போன
ஆமா
அப்பறோ காலையிலயு அவ வீட்ல உப்மா பண்ணிருந்தாங்க ஆனா அவளளுக்கு உப்புமா வேண்டானீட்டு சொல்லிவிட்டு இவ பூரி கேட்டான்னு தீ அந்த கல்லதா எடுத்துட்டு போய் வாங்கி குடுத்த
அப்டியா
ஓ எப்பமே சாப்டாது ரெண்டு பூரி சாப்ட்டதது
ஆமா ஆமா அந்த பூரினா மட்டு மேடம்கு கொஞ்சோ பஸ் ஸ்பெஷலா எறங்கிடோ
ஆ அதனால தாப்பா நா நா சொன்னேனா செரி அதே வாங்கி குடுத்தா வயிறு அது யோ ஃபுல்லா ஆயிடோ
ஆமா ஆமா
இதுவு அது வீட்டு சமையல் மாரிதானா பண்றாங்க நம்ம வேற எங்கன்னா வாங்கி கொடுத்தா கூட கொஞ்சோ யோசிக்கலாம்
கடையில எனக்கு புடிக்காது சேரி இல்லனா விடு நா தம்பி எந்திரிக்கலனா நானே கூட செஞ்சுப்ப
அது கடையாது மொத நாள் ஸ்கூலு நான் ஏன் அந்த எனக்கு தா புடிக்காது நா ஏன் சொல்றேன்னா மொத நாள் ஸ்கூலு இப்ப அவரு வயிறு வந்து ஃபுல்லாயிடு புரியிதா
இல்ல நா பாக்குற நைட்டே கூட செஞ்சி வெச்சிட்ற மாவு பெசஞ்சி வெச்சுட்டா காலையில போட்றது தான
ம்போவா
ஆமா ஆமா இல்ல காலையிலயே ஹோட்டல் சாப்பாடு குடுத் து யதாதுன்னா இங்கனா நம்ம பாத்துப்போ அங்க நம்ம சொல்ல முடியாதல்ல
எல்லாமே வாஸ்தவமான பேச்சு தா ஆனா வந்து இப்ப நம்ம வீட்ல செய்யறத கொஞ்சோ கம்மியா தான சாப்பற்றா இப்போ அங்க போய் பசி எடுத்துருச்சுன்னா அப்டின்னு யோசிக்கிற நானு
ஆனா பதினோரு மணிக்கி இடைவேளையில ஸ்நாக்ஸ் குடுப்பாங்களே
அது முதல் நாள்ல அதனால யோசிக்கறா அவளுக்கு பழகணு அப்டில்லா நீ வந்து சாந்தரமே ஏதாவது குடுத்துப்பாரு அவளுக்கு எது புடிக்குதோ நீ அத கொஞ்சோ நல்லா பண்ணி குடு
பூரி தா அவனுக்கு இப்போதைக்கி புடிக்கோ
சரி
பாஸ்தா கேட்போ பாஸ்தா காலையிலல்லா சாப்டே செஞ்சி தர முடியாது அது ஈவி்னிங்கா ஏதாவது கொஞ்சோ லைட்டா அதுவுமே நான் இந்த ராகி கம்பு அந்த மாரி வர்றதுலதா வாங்கி செஞ்சி தரே
ஏன்னாப்ப எல்லாமே நார்மல் பாஸ்தா விட இப்ப மிலட் பாஸ்தான்னு ஒண்ணு வந்துருக்கு பாத்தியா
ஆமா அதுதா அதுதா
நம்ம வாங்கோமே அதுக்கு பக்கத்துல ஒரு கட இருக்கு
அங்கயா
ஆமா பெரிய கட தொறந்திருக்காங்க அதுல வந்து ஆ ஆல் மில்லட்ஸ்னு ஒன்னு இருக்கு
ஆமா
ஃபாக்ஸ் ஸ்டைல் மில்லட்டுனு ஒன்னு இருக்கு
அதுதா நா யூஸ் பண்றே
அப்டியா இல்ல இல்ல இப்ப இது நம்ம வாங்குறோ நம்ம நம்ம வாங்குற பிராண்ட் இல்லாம இன்னொரு பிராண்டு் சூப்பரா இருக்கு அது பேர் சரியா தெர்ல
கோதுமையு யூஸ் பண்றே
அதா அதா நீத்தா வீட்டு பாஸ்தாவு இருக்கு
ஆமா ஆமா அன்னக்கி ஒரு இதுல ஆஃபர்ல போட்டிருந்தாங்க
அங்க போனியா அப்ப எங்கிட்ட சொல்லவே இல்ல
அங்க இல்ல நா எங்க ஊர்ல சொல்றே இது மாரி ஒரு கட தா இருக்குமா என்ன
ம் வேற கட இருக்கு இங்க எனக்கு நாம இப்ப இங்க நம்ம பக்கத்து இதுலல்லா இரு க்காதுல
இல்ல எங்க ஊர்ல ஒரு கடயில ஆஃபர்ல போட்டுருந்தாங்க
ம் ம் யா
சும்மா ஜாமா வாங்கும்போது பாத்தே நா எங்க போறே தம்பி வச் சு எங்கயு போறதில்ல
அதுதா நா சொல்றே இது கொஞ்சோ அது கொஞ்சோ பண்ணு எதோ குவான்டிட்டி அதிகமா எடுத் எடுத்துக்கிறானு பாரு நீ அதுல காரெல்லா போடாம வெருங் காய்கறி இல்ல இல்ல வெறு காய்கறி மட்டு போட்டு பண்ணு மசாலால்லா எதுவுமே போடாம சீஸ் பண்ணாம வெறுங் காய்கறி அதிகமா போட்டுட்டு
டுறா அதனால தா கேரட்ட அரச்சி அப்டியே பாஸ்தாவா பண்ணி குடுத் ட்ருலா அது ஒரு அளவுக்கு சாப்ட்டுருவா
மஷ்ரூம் சாப்பிடுவால நல்லா
சாப்டுட் அவன் சாப்பிடுறான் தா வாங்க ஆரம்பிச்சே ஆ நா கூட சாப்பிடாம எடுத்து வச்சே கடைசில இப்ப என்னன்னா சாப்பிட மாட்றா ஒரு நேரோ ஒரு ஒரு மாரி இருக்காங்க
அதுவு பன்னீர் இருந்தா பண்ணிடு ரெண்டுமே கொஞ்சு கோப்ட்டு இந்தப் பாஸ்தாவ கம்மி பண்ணிடு அது ஹெல்தியா போயிடு புரோக்கோலி அந்த மாரி நீ தா அடிக்கடி புரோக்கோலி வாங்குவியே
வாங்கறது தா அவ சாப்பிட மாட்றா அதனால நா சிக்ஸ்டி ஃபைவா போட்டு குடுத்துருவே
வாடாமல்லி கலர்ல ரோஸ் பிறகு ரோஸ் அந்ததது வாட மல்லிக்கலர்ல கோசு வைக்குது கோசு
அதெல்லா வாங்குறந்தா அது அது வந்து இந்த ஃப்ரைப் ரைஸ்கு போட்டு குடுத்து வுட்ருவே நூடுல்ஸ்கு போட்டு குடுப்பே
ம் ம் இது கொஞ்சோ ட்ரை பண்ணி பாரு ஏனா நாளு நாள் போட்டு கூட இது அதிகமா போட்டா சாப்ட்றாலானு பாரு சாய்ந்தரோ கொஞ்சோண்டு செஞ்சு பாரு
ஹ காலைலயே இதெல்லா குடுக்க முடியாது உனக்கு புரியுதா இல்லையா காலைலயே நூடுல்ஸு இதெல்லா குடுக்க முடியாது
இது என்ன ஒன் அது காலைல நீ வர நாளைக்கி சீக்கிரமா இந்து எழுப்பி விட்ருவே தூக்க வந்து அரைகுறையா இருக்கு அதில எண்ண பொருள் சாப்ட்டு அதையு யோசிக்றே நானு
சார் நா வேனே இடியாப்ப எங்க மாமியார் செய்வாங்க அவங்களே நா செய்ய சொல்லிட்றே
ம் இடியாப்ப தேங்காய் பால் கூட பெஸ்ட் தா
அத நா இவள கெளப்பறத பாத்தன்னா மதிய சாப்பாடு செய்யரங்க கரெக்டா இருக்கு காது காலையிலயே சாத ஊட்டணுமானு பாத்தே இல்லன்னா செஞ்சுறுவே ஏனா நா காலைல சாப்பாடு செஞ்சுடுவே அவங்க ஆஃபீஸ் போறதுனால
ம்
ஆ டிஃபனையு செஞ்சுட்டு இவள அனுப முடியாது ஏன்னா அவங்க பத்து மணிக்கு போவாங்கன்றதுனால நா மதியத்துக்கு காலையுக்கு கரெக்டா செஞ்சிருவே
ம் ம்
இவ எட்ரைக்குலா போணுன்றதுனால எனக்கு கொஞ்சோ கஷ்ட மத்தபடிலா வேற ஒன்னு இல்ல
சரி அப்பா சரி அதா நீ வந்து அவள்ட கரெக்டா சொல்லிடு ஓட முடில இல்லதா பாத்ரூம் போணு அது மாறி எதுனா இருந்தா சொல்லுமா அப்டின்னு சொல்லி சொல்லிடு
சரி சரி
ஏனா அதுக்கேத்த மாரி இருந்துப்பா
ஆம ஆமா
இல்ல இதா பிரச்சனையா என்னன்டு என்னாப்ப கா முத முறையா ஸ்கூலுக்கு போதனும் போது நம்மள மிரி ட்டி எடய போற டைம் அது அப்ப வந்து மனசுல வருத்தப்படுங்க ஏ ஓட்டிட்டு போறோ இதெல்லா கொஞ்சோ இதுவா இருக்கு கொய்யஏக்கா இருக்கு நம்ளுக்கே நம்ளுக்கே இருக்கு வீட்ல சுத்திகினெ இருந்த ஆளு
சத்தம் போட்டுட்டு இருநாலு கொஞ்சோ நேர இல்லனாவே நம்மளுக்கு ஒரு மனசு பத பதைக்கு
ஆமா
அதனால இந்த வேலை வேண நம கொஞ்சோ அவள்ட சொல்லியே அனுப்பு ஏதாது ஒரு பொருள் கீழ கடந்தனா எடுத்து குடுத்துருமா பென்சிலு ரப்பர் அந்த மாறி இருந்தா மிசிக்கிட்ட கொடுத்துரு இதெல்லா கொஞ்ச சொல்லி கொடுத்து அனுப்பு
ம் அதெல்லா சொல்லிதா இருக்கே நல்லா ஒரு நேர நல்லா இருக்க ஒரு நாளு கோவக்காரியா இருக்க
ம் என்ன ஸ்கூல் போனா சரியாயிடு நாலு பசங்களோட சேரும்போது சரியாயிடு
அதுதா எல்லா சொல்றாங்க என்ன பண்ணுவன்னு தெரியல
இந்த இப்போ ஸ்கூல்குள்ளே போன உடனே குட் மார்னிங் மிஸ் அப்டின்ல்லா சொல்ல சொல்லு நாளைக்கு போயிட்டு மிஸு யாருணு சரியா பாத்துட்டு வந்துரு பாத்துட்டு முடிஞ்சா அவங்க நம்பர் கூட வாங்கிட்டு வந்துரு
தருவான்னா தெரியாது பாப்போ அவங்களே ஏதா குரூப் கிரியேட் பண்ணா
ல்லனா உடு மாமா ஃப்ரெண்ட் அவங்க ஒயஃப் அங்கதான வேலை செய்றாங்க அவங்கள வச்சு பா த்துகலா ஆனா அவங்க சி பி எஸ் சி ல இல்ல மெட்ரிகுலேஷன்ல இருக்காங்க நீ மிஸு நேம் மட்டு பாரு ஏன்னா ஏ கூட படிச்சு பொண்ணு அங்க ரெண்டு பேர் வேல செய்றாங்க
யார வச்சாது பாத்துக்கலா
சேரி பெரிய பைய ஏதோ அடிக்கிறா போல பாப்பாவ நா வரே இரு
தோ வேலைக்கு டைம் ஆது நா அப்புறமா பேசவா